ஹலோ சிஸ்டர் கேக்குதா
ஒங்க பின்னாடி கொஞ்ச நாய்ஸாருக்கு கொஞ்சொ இது பண்ணிக்கங்
இப்ப கேக்குதா சிஸ்டர்
அ கேக்குது கேக்குது மேம் கேக்குது எப்டி இருக்கீங்க
ந நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ம் நல்லாருக்கே மேம் நல்லாருக்கே மேரீடா நீங்க
ஆமா ஆமா மேரீடுதா கேக்குதா
ஓகே அ கேக்குது மேம் ஒங்களுக் கொஞ்சொ நாய்ஸ் அங்கருக்கு கொஞ்சொ வக் தா கம்மி பண்ணிக்கங்க
இப்ப ஓகேவா பிள்ளைங்கலா நல்லாருக்காங்களா
ஆ நல்லாருக்காங்க மேம் ஒங்க கொழந்தைங்களா நல்லா கொழந்தருக்கா
ஆமா ஆமா எனக்கொரு பைய இருக்கா பைய நல்லாருக்கா ப்ரீ கே ஜி படிக்கிறா
ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ம் குக்கிங்லா நல்லா தெரியுமா மேம்
ம் அதெல்லா நல்லா பண்ணுவ எல்லாமே பண்ணுவ நீங்க எப் ப்டி சமையல் எல்லாமே பண்ணுவீங்களா
அ தெரியு மேம் ஒரு த்ரீ இயர்ஸாதா இப்ப குக்கிங் தெரியு எனக்கு மேரேஜாய் டூ இயர் ஆச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் இயர்க் அந்த மாரிதா குக்கிங் கத்துக்கிட்ட ஓரளவு எதோ மேனேஜ் பண்ணிருவ மேம் ரொம் ரொம்ப எக்ஸ்பர்ட்னா சொல்ல முடியாது கொஞ்ச கொஞ்சொ
அவ்வளோதா நம்ம வந்து பண்ண பண்ண ஒரு விஷயத்த நம்ம பண்ண பண்ணம்போது அது நமக்கே பழகிரு
கண்டிப்பா மேம் கண்டிப்பா இப்பதா மேம் கத்துட்ருக்கே மத்தபடி வீட்டு வேலைலர்ந்து குக்கிங்லர்ந்து எதுவுமே தெரியாது மேரேஜ்க்கு முன்னாடி கொஞ்ச நாளக் முன்னாடி வரைக்கு இப்ப ஒரு ரெண்ட்ரை வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளதா எனக்கு எல்லாமே கத்துக்கிட்ட மேம்
எல்லாருமே நம்ம அம்மா வீட்ல இருக்குற ஆ படிப்பு எல்லாருமே அதுங்கலா அம்மா வீட்ல இரு க்கும் போது நம்ம எங்க கத்ருப்போ ஜாலியா இருப்போ கல்யாண பண்ணி புகுந்த வீட்டுக்கு போன ஒன்னதா அது எல்லாமே நம்ம கத்துக்கணு அப்டிங்கிற ஒரு இது நமக்கு வரு அதுக்கு முன்னாடி சுதந்திர பறவையா இருந்திருப்போ கண்டிப்பா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
என்ன சப்ஜெட்ஸ் முடிச்சிருக்கே மேம்
என்னது
எம் எஸ் சி ஃபிசிக்ஸ் எம் எஸ் சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கே
எம் எஸ் சி ஃபிசிக்ஸா சூப்பர் சூப்பர் ஃபிசிக்ஸ்லா நல்லா வருமா ஒங்ளுக்கு
வரூனு இல்ல மேம் ஒரு கட்டாய த்துல்லால எடுத்தது அ அதுனால சேரி எப்டினா மேக்ஸ் கேட்ட மேக்ஸ் கெடைக்
அப்ப எனக் அ எனக்கு இந்த ஃபிசிக்ஸு மேக்ஸுனாலே ரொம்ப அலர்ஜி
மேம் எனக்கு புடிக்காதுதா மேம் அதாவது புடிச்சுலா நா எடுக்கல அதா சொல்றனே கம்மி ஒரு கட்டாய சூழல்னால எடுத்த எடுத்து ஏதோ அ ஃபஸ்ட் பி பி எஸ் சி முடிச்ச அதுக்கப்பறோ அ அ அ ம் அந்த காலேஜ்ல இங்க காரைக்குடி இ அ அழகப்பா யூனிவசிட்டி தெரியுமா
இல்லயே எனக்கு அந்த சைடுல்லா எனக்கு தெரியாதே எத்தன வருஷோ உங்களுக்கு அது கோர்ஸு மூணு வருஷமா
பி எஸ் சி மூ மூணு வருஷமு எம் எஸ் சி ரெண்டு வருஷமு மேம் ஃபை இயர்ஸ் மொத் மொத்தமா அ அஞ்சு வருஷோ
அ ஓகே ஓகே சூப்பர் அப்ப ஜாப்பு வேலைக்கு எதுக்கு ட்ரை பண்ணலையா நீங்க
இல்ல மேம் நா கவ் அதாவது முடிச்சுட்டு நா கரண்ட்லயே தா இருந்தே அதுவுக்கு அப்றோ மேரேஜ்ஜு பிளான் பண்ணவு அப்டியே ஒன் இயர் மட்டு வீட்ல இருந்தே அந்த கேப்லதா குக்கிங் எல்லா ஓரளவு கத்துக்கிட்டு அப்றோ மேரேஜ் மேம்
இப்ப கொழந்தன்னு வந்துருச்சு இதுக்கப்றோ இல்ல இதுக்கப்றோ ட்ரை பண்ணாலு கொழந்த வள அ பிள்ள வளந்தாதா பண்ண முடியு
ஆமா மேம் அது கொழந்த ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு அதுக ம் ஸ் கூல் போனுல்ல அப்பதான நம்ம இனிமே போ முடியு
ஆமா கண்டிப்பா
அது வரைக்கு போ முடியாது மேம் ஏனா நா தா கொழந்தைய பாத்துக்கனோ
ம் கொழந்தைக்கு எத்தன வய் கொழந்தைக்கு எத்தன வயசு ஆகுதுங்க
ஒன் அண்ட் ஹாஃப் இயர் மேம் உங்க பையனுக்கு மேம்
எ பையே வந்து யூ கே ஜி படிக்கிறா நாலு வயசு முடிஞ்சு அஞ்சு வயசு பையந்தானா பையேங்கனாலேயு ரொம்ப சேட்ட பண்ணுவாய்ங்களே உங்களுக்கு
ரொம்ப ஓவரா தா மேம் இருக்கு
இங்கயு அதேதா தாங்க முடியாத சேட்ட ஸ்கூல் லீவ் விட்டானா லே ரொம்ப கஷ்டந்தா ஆனா அவுங்க இல்லாமலு ஸ்கூல் போய்ட்டாலு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீடே அமைதியா இருக் க மா ருக்கு வீட்ல இருந்தாலு இப்டி சேட்டப் பண்றாங்ளே அப்டிங்ற ஒரு இதுவு இருக்கு
ஆமா மேம் ஸ்கூலுக்கு நம்ம ந அனுப்ப முடியாது அதுவு கஷ்டமாருக்கு வீட்லருந்தது சேட்ட பண்ணு போது அதுவு கஷ்டமா தா இருக் கு எல்லாமே கஷ்டமா தா மேம் இருக்கு ஓகே
அவ இருந்தாலு தாங்க முடியல அவ இல்லன்னாலு இருக்க முடில அப்டிங்குற மாதிரி
கண்டிப்பா மேம் கண்டிப்பா மேம்
இன்னக்கி என்ன சமச்சிங்க ம் அதெல்லா சாப்ட்டாச்சி இன்னக்கி வந்து நாங்க சமைக்கல எங்களுக்கு கல்யாண வீட்டு சாப்பாடு காலைலயு செரி மதியானமு சக் செரி இன்னிக்கு பிரியாணி சிக்கன் பிரியாணி
அ ஓகே ஓகே ஓகே ஓகே நா ம் இங்க என்ன ரசம் ரசம் வச்சே ரசம் ரைஸ் அதுக்கப்றோ முட்ட ஆம்லெட் அவ்ளோ தா மேம்
ஓ சிம்ளா பண்ணி முடிச்சுட்டிங்க
முடிச்சாச்சு மேம் நாளைக்கி அ ஆமா மேம் நாளைக்கி இவன்ன ம் நான்வெஜ்ஜு நாளைக்கி சன்டே ல நாளைக்கி எதாது நான்வெஜ் எடுத்து ஆமா மேம் இன்னிக்கி அதனால சிம்புளா
உங்க கூட உங்க அத்த அவுங்க யாருமே கூட இல்லயா
அ கூட வந்து என்னோட மாமனார் மாமியார் இருக்காங்க பட் இப்ப ஊருக்கு போயிருக்காங்க சோ அதனால நா ஒராளு தா பிள்ளைய வச்சுட்டுருக்கே ஹஸ்பன்ட் ஃபாரின்ல இருக்காங்க எ அவுங்கல்லா ஆ உ குவையத்துல இருக்காங்க மேம்
குவெட்லயா செரி சிப்பாரே என்னோட பிரதரு குவெட்லதா இருக்காங்க
அப்டியா உங்க ஹஸ்பண்டுமா
என்னோட ப்ரதர்
ஓ ப்ரதரா ப்ரதரா ஓகே ஓகே ஓகே ஓகே
என்னோட ஹஸ்பண்ட் வந்து துபாய்ல அ என்னோட ஹஸ்பண்ட் துபாய்ல இருக்காங்க
ஓகே மேம் ஓகே மேம் ஏ அதனால நா அவங்க அம்மா அப்பா கூட தா நா இருக்கே பட்டு அவங்க இப்ப ஊருக்கு போயிருக்காங்க மாமனார் மாமியார் அதனால நானு கொழந்தையு மட்டு தா இருக்கோ அவங்களா இருந்தா கொஞ்சோ வேல ஹெவியா இருக்கு நானு பு ள்ளயு இருக்கிறனால ஏதாவது சிம்பிளா முடிச்சுட்டு சிம்பிள் லா பண்ணிக்கிறது
கொழந்தைய மட்டு பாத்திக்கற வேல மட்டு இருக்கு
கொழந்தைய பாத்துக்கற வேல மட்டு இருக்கு மேம் அதுக்கு ஊட்டுற வேல அத விட பயங்கரமா இருக்கு மேம்
கஷ்டோ எல்லாருக்குமே அதேதா நீங்க எப்டி ஒங்கள்ள கொழந்த பெ த்த ஒடனே மாமியார் வீட்டுக்கு வந்துருவீங்களா
இல்ல மேம் எங்க எங்க இதுல ஒரு ஒரு ரெண்டு மாசோ மூணு மாசோ இல்ல ஒரு மாசோ அது மாரி இருந்துட்டு அதுக்கப்பறோ அதாவது ஒவ்வொருத்தவங்களோட அவ்ளோதா ஒரு மாசோ ரெண்டு மாசோ சில பேர் அதுவு வேணான்னு ஒய்ஃப கூட்டி ப்ப வச்சு பாத்துக்கறவங்களு இருக்காங்க நா அம்மா வீட்ல வந்து நா மூணு மாசோ கரெக்டா மூணு மாசோ இருந்தே நாலாவது மாச ஸ்டார்டிங்ல நா இங்க வந்துட்ட மேம்
செரி உங்க ஹஸ்பண்ட் ஃபாரிங்ளதானே இருக்காங்க அப்றோ ஏ இங்க வந்து வச்சுருக்காங்க அங்க
எ ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்லன்னா அவங்க வந்து ஓன் பிசினஸ் பண்றாங்க மேம் அவங்க வந்து இப்ப ஒரு சிக்ஸ் மந்த் அங்கே வேல பாத்தாங்கன்னா ஃபோர் மந்த் இங்க இருப்பாங்க இல்ல ஒரு ஆறு மா நாலு மாசோ அங்கே இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு மாசோ இங்க இருப்பாங்க ஓன் பிஸ்னஸ் பண்றாங்க அப்பப்ப கொழந்தை இருக்கறனால க்காம இருக்க முடியாது அப்டின்னு சொல்லிட்டு அப்பப்ப வந்து பாத்துட்டு போயிருவாங்க இவ தம்பி பெறக்கற அப்ப இருந்தாங்க ஊருக்கு போயிட்டு திரும்ப தம்பிக்கு ஒரு மூணு மாசோ முடியிறப்போ அவங்க வந்துட்டாங்க வந்துட்டு திரும்ப ஒரு டு மன்த்ஸ்ல போயிட்டாங்க அந்த மாரி
ஓ அதனால நீங்க வந்துடிங்க இங்கல்லா பாத்தீங்கன்னா எப்டி தெரியுமா கொழந்த பெத்து ஒரு ஒரு வருஷோ ஒரு வயசு ஆகுற வரை எங்க வீட்ல தா இருப்போ அதுக்கு அப்பறோ தா மாமியார் வீட்டுக் போவாங்க அதுவு ஹஸ்பண்ட் இருந்தான்னா அங்க ஸ்டே பண்ண மாட்டோ ஹஸ்பண்ட் இல்லன் நா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நம்ம காலையில பத்து மணிக்கு போறோனா ஆ சமச்சிட்டு சாப்பிட்டுட்டு மதியியானோ ஒருமணிகெல்லா வீட்டுக்கு வந்துருவோ அந்த மாதிரி ஆமா திரும்ப மறுநாள் காலையையில பத்து மணி பதினொரு மணிக்கு போவோ போயிட்டு சம சாப்டுட்டு அப்றோ மத்தியானமா ஒரு மணி வீட்டுக்கு வந்துடுவோ இப்டிதா ரொட்டினா இருக்கோ வே ஹஸ்பண்ட் இருந்தாலும் ஆமா எங்கல்ல அப்பிடிதா இங்க
ஒன்டே ரைட்டு இப்டியுமா இருக்கு
ஆமா இப்ப எ பைய வளந்து எவ்ளோ நாள் ஆச்சு செரி நா அவனுக்கு நாலு அஞ்சு வயசு ஆகுது இப்பமே அப்டிதா ஆ காலையில போய்ட்டு சமைப்போ சாப்பிடுட்டு மதியானம வந்துடுவோ வீட்டுக்கு
மத்தியானோ எங்க மம்மி வீட்டுக்கு வந்துருவீங்களா
ஆமா மம்மி வீட்டுக்கு வந்துருவோ ஆ இதே வீட்டுக்கார் இருந்தாங்கன்னா அதே மாதிரி காலையில போவோ பத் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு போய்ட்டு சமைச்சிட்டு சாப் ட்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப நைட்டு தா போவோ ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு போவோ பொய்ட்டு ஏதாது பாத்திர வெளக்குறதா இருந்தா வெளக்கிட்டு ஆ அதுக்கப்பற திரம்ப தூங்கீஏஞ்சி கால்ல ஆறு ஆரைக்குல எ வீட்டுக்கு வந்துருவோ திரும்ப ரொட்டீன் பதினோரு மணி இது மாரிதா கண்டின்யூ ஆய்ட்ருக்
என்னன்ன மேம் இப்டின்னா எதுக்கு மேம் என்ன மேம் எனக்கு எனக்கு நீங்க சொல்றதே புரியிலயே இப்டிதானா அது எப்டிமேம் உ கொழந்த பெறந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்ல சிக்ஸ் மந்த் இருந்துட்டு அதுக்கப்பற ஹஸ்பண்டோடதன மேம் இருப்பபோயி
இங்க ஊருஃபுல்லாமே இப்டிதா தெங்காசி மாவட்ட ஃபுல்லாமே இப்டிதா இந்தமாரி தாஇர்க்கூ
காலைல பொயிட்டு பொயிட்டு நைட்டு வர்றதுக்கு இது என்னவ
காலையில போய்ட்டு நைட்டு எதுக் நைட்டுவரயே
மேம்
அதா போயிட்டு சம்ப்போ அவங்க எல்லா வாங்கிச்சு வாண்ட நாங்க அவசர அவசரமா சமப்போ சமைச்சிட்டு ஆம்மா பன்னெண்டை முக்கால் அடிச்சுன்னா சாப்பிட அப்ரொ பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊத்திட்டு ஒரு மணிக்ல்லா மாவி பொயிட்டுவர அப்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவோ ஹஸ்பண் இருந்தா மட்டு நைட்டு போவோ அது இல்ல அவுங்க இல்லன்னா மறுநாள் காலைலதா மாமியார் வீட்டுக்கு போவோ அதுலே வார வார வெள்ளிக்கிழம லீவு போவே மாட்டோ
அப்புடியா இது வந்து கல்யாணஆயி இப்ப ஒரு ஒரு வருஷமட்டுந்தா அதாவ்து கொழந்த பிறக்கற மரக்கு மட்டுந்தா அந்த ஒரு வருஷ கண்டடின்யூஸா அது மாம் ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கறது
இல்லலல் இல்ல நாங்க கொழந்த பெத்து ஒரு வருஷொ மம்மி வீட்டில தா இருப்போ ஹஸ்பண் வீட்டு பக்கமே போமாட்டோ
ஆ ஹஸ்பண்ட் வீட் இல்ல மேம் அப்ப நீங்க ஹஸ்பண் வீட் ல நீங்க இருக்கவே மாட்டீங்களா அதாவ்து இப்ப கல்யாண ஆயிட்டு அந்த ஒர் கொழந்த பிறக்கற வரைக்கு ஒரு கேப் இருக்குல்ல அந்த கேப்ல எங்கருப்பீங்க
அப்பயு அப்டிதா கொழந்த பெறதுக்கு முன்னாடி அதேதா டூ அஹவர்ஸ் தா அங்கேருப்போ ஹஸ்பண்ட் இருந்தா நைட்டு போவோ இல்லன்னா அது போமாட்டே எங்க மம்மி வீட்லதா தூங்குவே மதியானொ ஒரு வேல தா ஹஸ்பண்ட் வீட்டுல சாப்டுவோ
என்ன மேம் சொல்றீ அப்புடியா எல்லார்மே அப்புடிதானா அந்த ஊர்ல்ல
எல்லார்மே எங்க ஊர்ல்ல எல்லார்மே அப்டிதா உங்களுக்கு இது அதிசியமா தெரியுது என்னா நீங்க அப் அது இப்போ இப்போ ஒங்களோடது வந்து எங்களுக்கு வித்தியாசமாருக்கு நீ அ கொழந்த பெத்து மூணு மாசத்துல போயிட்டாங்கறீங்க அப்ப எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு இதாருக்கு என்னடா இது மூணு மாசத்துலே போயிட்டாங்க நம்மள்ள ஒரு வருஷொவர அ அம்மாவீட்ல தா இருப்போ
செரி ஓக்கே ஒரு வருஷ வரைக்கு மம்மி வீட்ல இருக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமா சரின்னு போய்ட்டு ஹஸ்பண் வீட்லதான அப்புற கண்டினியூ கண்டினியூவா இருக்கணு ஹஸ்பண்டோட இருக்கணு ஆ மாமனார் மாமியார் கூட மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா அவுங்க கூட இருக்கணு இல்லன்னா ஓக்கே ஹஸ்பண் கொழந்த ஒய்ஃவ் ஒரு எடத்துல தானமேம் இருப்பாங்க நீங்க என்ன மேம்
ஹஸ்பண் ஃப்பாரின் இருக்கிறதுனால அவங்க வந்தா மட்டு நைட்டு பொய்போ இல்லன்னா இல்ல டூ அவஹர்ஸ் தா அதுக்கு மேல எங்களுக்கு தாக்கு பிடிக்காது மம்மி வீடு இல்லாமல்லா முடியாது ஓடி வந்துருவோ சில நிசமே அதுலே லீவ் எடுப்போ ஆம்மா அவுங்களே சொல்வாங்க வரத்தே ரெண்டு மண்நேரொ அதுலியு லீவ் போட்றீங்ளா அப்டின் சொல்லிட்டு எங் மாமியார் சொல்லுவாங்க
அப்புடியா இது வந்து இதுக்குப்புற எப்போதுமே ரொட் ட்டீனா எத்தன வர்ஷோ ஆனாலு அப்டிதானா மேம்
ஆமா எங்களுக்கு ஒரு நாற்பது வயசு அப்டி ஆகுற வர அப்டிதா எங்க பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்ளா வளர அதுக்கப்பற செட்டில் ஆயிடுவாங்க அதுக்கப்பற எப்பயாத மம் அம்மா வீட்டுக்கு போறது அந்த மாரி இப்ப ஒரு நா எங்க பிள்ளைங்க பெரிய பிள்ளையா வளந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்ளே ஆ இப்ப எங்க
செரி மேம் எனக்கு ஒரு டவுட்டு இப்ப நீங்களே வந்து ஒரு வீடு புடிச்சுக்கிட்டு ம்
நா உங்களுக்கு கூப்டவா ஒரு ஒரே ஒரு நிம்ஷத்தில ஹலோ